வணக்கம் கேக்குதா
கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்களு நல்லாருக்கேங்க சாப்ட்டாச்சுங்களா
ஆ இல்ல இல்ல இனிமேதா சாப்புட்னு இப்பதா எழுந்தே
ஓகே ஓகேங்க
இனிமேட்தா சா நீங்க
ம் அ நாங்க சாப்ட்டாச்சி இனி அடுத்து க அடுத்த கட்ட வேலைக்கி கெளம்ப வேண்டியதா
ஓகே ஓகேங்க
ஒங்க கூட ஒங்ளுக்கு கூட பொறந்தவங்க இருக்காங்களா
ஆ இருக்காங்கமா ரெண்டு பேரு கூட பொறந்தவங்க
சிஸ்டர்ஸ்ங்களா
ஆமா ஆமா சிஸ்டர்ஸ் தா
ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க
ம்
ஃபேமிலினாலே அலா அக்கா அண்ணா தம்பி இருந்தாதா நல்லா இருக்கு
ஆமாமா
ஒருத்தர் மட்டு சிங்களா இருந்தா அது தனியா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு செரிங்க செரிங்க
தொனைக்கு யாருமே இல்லாத மாரி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
ஆமா
ம் உங்களுக்கு பெரிம்மா பெரிப்பா அந்த மாரில்லா இருக்காங்களா
ஆ இருக்காங்க இருக்காங்க பெரிம்மா பெரிப்பா எல்லாரு இருக்காங்க
சேரி சேரிங்க நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி எங்களுது ரொம்ப பெரிய குடும்போ
ஓகே ஓகே ஜாயிண்ட் ஃபேமிலினா வந்து ஒரே வீட்ல எல்லாரு இருக்கற மாரியா
ஒரே ஆமா ஆமா ஆ ஒரே வீட்ல இருக்க மாரிதா அந்த காரைக்குடிலலா பெரிய ஆ வீட்லலா ஃபேமிலியா இருப்பாங்களே அண்ண தம்பி தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி
வேலு வேலு படம் மாரியா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரியே தா சொல்லனு ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமிலி
சந்தோஷோ
நல் நல்லாருக்கோ ஆ கொழந்தைங்களலா வெச்சிக்கிட்டு ஒரு நாள் அதுலயே போயிடு
ம் ம் கொழந்தைங்கள்லா இருந்தாலே வந்து அந்த வீடே வந்து எல்லா
கோல்கலமா தானே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா எங்க அண் அண்ண பசங்க அப்றோ ஆ அவுங்க மாமா அத்த அவுங்க அவுங்களோட அத்த மாமா இன்னு இருக்காங்க
ம் ம் ஓகே ஓகே
எங்க ஜெனரேஷன் கொஞ்சோ பெருசாதா இருக்குது எங்களுது நாங்க இப்ப கூட பக்கமா ஒரு இது ஃபேமிலி பிளா டூர் கெளம்புனோ ஆ அப்ப கூட நாங்க எல்லாருமே ஃபேமிலியா தா போனோ யாரு பெண்டிங்கெல்லா இல்ல
ஆ ஆ
ஆ லஞ் மதியத்துக்கு என்ன ஆமா நம்ம தனியா போய் என்ன பண்ண போறோ சொல்லுங்க
ம் அதா
எங்கப்பா அவங்க மட்டு அப்புற வீட்டல இருந்து கஷ்டப்படுவாங்கல்ல அவுங்களையு கூட்டிட்டு போனா நாலு பக்கம் பாத்தோம்னாலா எல்லாரு சந்தோஷமா இருக்கு
ஆம்மா
நா நம்ம ஊரையே பாத்துட்டு இருந்தா எப்டி நமக்கு நல்லா இருக்குமா
ம் ம் உங்களுக்கு எந்த சாப்பாடு புடிக்கும் ஃபுட்ல
எனக்கு வந்துட்டு பூரி ச மசால் தா
வெஜ்ஜா நீங்க நான் வெஜ்ஜா
ஆ நா நம்ம ரெண்டுமே நம்ம
ஓகே சைவம் அண்ட் அசைவம்
கண்டிப்பா கண்டிப்பா
சேர் நானுமே நானு ரெண்டுமே தா ஆனா வந்து இங்க ஏ அசைவமா புரிய்து
ஆ அது அசைவம் இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது அல்லவா
செரிமா சைவம் எப்போனா பொரட்டாசி மாச வந்ததுனா சைவம் அப்ப மட்டுதா
அந்த மந்த்தன ஏ ஞாபகப்படுத்துறீங்க
அந்த மாச எப்போ வரு வந்துருச்சுனா நுப்பது நாளைக்கு தொடாம இருக்ணு
ஆமா ஆமாங்க
ம்
பா அப்டியு நம்ப எதாவ்து இந்த காளான் இந்த மாரி க வாழக்கா இத யூஸ் பண்ணி
ம் ம்
அது நம்ம மீனா நெனச்சு வாழைக்காய சாப்புடவு கறித் துண்டா நெனச்சு மீன் மேக்கர சாப்புடவு இப்டியே காலத்த ஒட்ட வேண்டிய தா அந்த ஒன் மந்த் அப்டிதா ஓட்டி ஆகணு ஆமா ஆமாங்க ம் நீங்க ம் சேரி சேரி
அங் நல்ல வெஜ்ஜு கடயா பாத் து சைவ கடயா பாத்து சாப்ட வேண்டியதா இருக்கு
ஆமா ஆமாங்க
பிரிஞ்சி செஞ்சுட்டு பிரியாணின் நெனச்சு சாப்ட வேண்டியதுதா
அ ஆமா அது அப்ற என்ன பண்றது வேற வழி இல்லைனா அப்ற அதா பண்ணியாகணு சேரி சேரிங்க
நீங்க பொழுது போக்குக்கு ஆ அக்காக்கு மேரேஜ் ஆய்ருச்சு ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆய்ருச்சு
சேரி சேரி சேரிங்க அவ்ங்களுக்கு கொழந்தைங்க
ஆ இருக்காங்க ஒரா ஒரு கொழந்த இருக்காங்க
சேரி சேரி சேரிங்க வருவாங்களா வீட்டுக்கு
ஆ வருவாங்க வருவாங்க இப்ப வந்து இப்ப வந்து அந்த கொழந்த ஸ்கூலுக்கு போது இப்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்மிச்சிருக்காங்க
ஆமா ஆமா ஜூன் மாச ஓப்பன் பண்ணிட்டாங்க
ஆமா இப்பதா இப்பதா ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறாங்க அ மேடம் அழுதுக்கிட்டே போறாங்க டெய்லி
கொழந்தைங்களுக்கு பள்ளிக்கொட நாளே கொஞ்ச பயந்தானே
ஆமா ஆனா அங்க போயிட்டா அங்க ஜாலியா இருக் கா இங்கிருந்து போற வரைக்கு கொஞ்சோ சில்மிஷ வேல பண்றா
கண்டிப்பா அப்பற போயிதா நம்ப அ அங் அங்க என்ன நடக்குதோ அந்த ப்ராசஸ்க்கு நம்ம இதாக வேண்டியதா வீடு வக்கிரதா எல்லா ராவுடி எங்க பசங்களு அதே மாதி ரிதா போறத்துக்குள்ள ஒரு அமர்க்கல பண்ணிருவாங்க
தோ
அதே எனக்கு ரெண்டு பசங்க ஸ்கூல் வேன் ஏத்துற வரைக்கு ஒராள் பின்னாடி ஓட வேண்டியதா இருக் கு வேன் வேன்ல இருந்தல்லா இப்ப சிருக்கா நா போக மாட்டே போக மாட்டே எங்க
ம் ம்
இல்ல நா பசங்க இருக்காங்க எங்க வீட்ல அவுங்கள அனுப்புறதுதா எங்களுக்கு பெரிய மலைய கடந்த மாரி இருக்கு எப்படா டைம் ஆகு எப்படா அவுங்கள போய் விடுவோ அப்டிங்கற மாரி இருக்கு திரும்பவு நாலு மணி ஆயிட்டா போய் கூட்டிட்டு வரதா இருக்கு
பக்கத்துலேயே தானா
ஆ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்
ஓ நடந்தே போய் கூட்டு வருவீங்களா
இல்ல இல்ல இல்ல இங்க இருந்து வேனுக்கு போய் விட்ருவோ ஸ்கூல் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தா அவுங்க பஸ் பஸ் வேன்ல தா உடுவோ நாங்க
ஒ ஓகே ஓகே செரி செரி
இல்லைன்னா ஒரு டைமே ஏ அண்ணா அக்கா யாராது ஒன்னு போயி கூட்டிட்டு வந்துடுவாங்க
ம் பொழுதுபோக்குக்கு நீங்க எங்க போவீங்க ம் சம்மர்ஸ் டைம்ல ஃப்ரீயா இருந்திங்கனா போர் அடிக்குதுனா என்ன பண்வீங்க
நம்ம ஏற்காடு போகலா ஊட்டி போகலா அந்த மாரி எடத்துக்குதா போவோ கூலிங் டைம்தாங்க கூலிங்கான ஏரியா தானே நாம்ம போவோ
ம் ம் ஓ உங்களுக்கு அது பக்கமா இருக்கு
ஆமா ஆமா அதனால அந்த மாரி எடத்துக்கு போயிருவோ
சேரி சேரி
உம்
நா வந்து ஒன்னு பசங்களோட படத்துக்கு போவோ இல்லனா வந்து இந்த தீம் பார்க் இருக்குல்ல ஒண்டர்லா
ஆமா ஆமாங்க
ஆ அந்த மாரி வந்து ஒரு நாள் போவோ ஒரு நாள் போனோ பெங்களூருக்கு
ம்
அது நல்லா இருந்து சார் அது அது எல்லாமே வந்து பெரிய பெரிய ட்ரெயினு அது எல்லமே நீங்க அந்த மாரி போவ போவீங்ளா
ஆ நாங்களு போனோ இப்ப இந்த மே மாசம் லீவுக்கு எல்லாருமே போனோ ஏற்காடுதா ப்ளேன் பண் ப்ளான் பண்ணி போனோ
ம்
நல்லா ஜாலியா இருந்துனது ஆனா என்ன மலர் கண்காட்சியெல்லா பாக்க முடியில ஃபேமிலியா போயி ஏமாந்து வந்துட்டோ அந்த இல்லிங்க அந்த மாரிலா எதுவு சுத்தமா போகல
பயமோ ரைடு
அ சொல்லலா அப்படியு சொல்லலா
ஆ
நம்ம குட்டிஸ் எல்லா வெச்சுட்டு அந்த மாரி பார்க்கு எல்லா போனோம்னா எப்புடியு நம்ளு என்ஜாய் பண்ண முடியாது அவுங்களையு பாத்து இது பண்ணணு ஓரளவுக்கு அவுங்களா அவுங்க தனிச்சியா இது பண்ற மாரி இருக்கணு அப்பதா நம்ம போகணு
ஆமா கொஞ்சோ வருஷோ நம்ம வெயிட் பண்ணாதா
ஆமா ஆமாங்க எல்லாமே எங்க வீட்ல இருக்கிற எல்லா பசங்களு குட்டி பசங்க தா எல்லா பச சிஸ் ஸ்டாண்டர்க்குள்ளாரதா இருக்குறாங்க அப்றோ அதனால அவங்களைலா இப்ப பாத்துக்கிட்டு நம்ளால ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண முடி இந்த மாரி ஹெல்ப் இந்த மாரி ஏரியாவுக்கு போனோம்னா நார்முலா அணுமிஸ் வரலா இந்த மாரி தீம் பார்க்கெல்லா போய் நம்மளால இது பண்ண முடியாத
ம் ம் ஆமா
அம்மா அப்பாலா இல்ல வேலைக்கு போறாங்க வாங்க இல்ல வீட்லதாங்களா
வீட்டு்லதா இருப்பாங்க
சேர் சேரி நீங்க படிக்கிறீங்களா சேரி சேரிங்க சேர் சேர் சனிக்கெழம சனிக்கெழம குளிப்பீங்களோ
ஆமா ஆமா இன்னிக்கு லீவு
சேர் சேரிங்க
திங்கள் தா ஃப்ரீயா இருக்கு அதா
ஓகே ஓகே ஏ லீவுனா கொஞ்சோ லேட்டா எழுந்திருக்க வேண்டியதா
ம் ஆமா ஹஸ்பண்ட் என்னது நான்வெஜ்ஜா வெஜ்ஜாங்க
ஆ இல்ல வெஜ் தா சனிக்கிழமல்லவா ஃபேமிலி ஃபேமிலில அடி போட்ருவாங்க அப்றோ
ஓ ஓகே ஓகே
எங்க வீட்லியு நா ரெண்டு மூணு பேரு எல்லா சனிக்கிழம குளிக்கிறவங்க
ஓ
ஆமா நாம்ப அப்ப அப்ப அந்த பக்கோ எட்டி பாப்போ
ஆஆ நமக்கு இந்த சனிக்கிழம வெள்ளிக்கிழம பிரச்சன‌ இல்ல
நம்மள விட்டா சனிக்கிழம கூட சண்டேவா வச்சீக்கலா தா ஆனா வீட்ல எல்லாரு ஒத்துக்கணுமே குடும்பம்ன எல்லாரு ஒரே மாரி தானே போய் ஆவனு
தெரியாம கூட சாப்ட முடியாதோ
அல்ல இல்லடா அதா நா சொல்றேலிங்க ஒரே கூட்டு குடும்பமா இருக்கு
ஆ
அதனால தெரியாமலா சாப்பிட வாய்ப்பே கெடையாது
ஆ ஆ
ஆயிரம் ஜன்னல் வீடு இல்ல என்ன ஜன்னல்ல பாத்தாலு கண்டுபிடிச்சிருவாங்க
ஒரு ஜன்ல்ல முடுன்னா அம்பது ஜன்னல்ல பாத்துக முடியு
கண்டிப்பா கண்டிப் ப்பா கண்டிப்பா
ம்
தனி பாட்டே வந்திருக்கு
ம்ம் ஓகேங்க முடிச்சு போமா அடுத்த கால்ல பாப்போ ஓகே டேங்க்யூ நன்றி